இதுனா எனக்கு டுவெல் மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி காட்டுது
எத
இல்ல ஓக்கேதா போல செரி எனக்கு அது ஜுரோ வந்துருச்சு ஒரு கால் ஏ
தெரியிலேயே
ஒரு ஒரு இது ஜீரோ வந்துருச்சு
செரி உடு பாத்துக்கலா என்ன
ம் செரி
ம்
ம் செரி கேக்கவா
ஆ
அப்டியேரு ம் ஆ மொத்தமா எழுத்துக்கள் எத்தன சொல்லு
ஆப்ஷன் சொல்றா
புரியில
ஆப்ஷன் ஆப்ஷன் சொல்றா
அதா சொன்னனே எரநூத்தி நாப்பத்தி ஐந்து எரநூத்தி நாப்பத்தி ஏழு எரநூத்தி நாப்பத்தி ஆறு எரநூத்தி நாப்பத்தி எட்டு
எரநூத்தி நாப்பத்தஞ்சி டா
எரநூத்தி நாப்பத்தி ஏழு
ஏலா ஆமா எரநூத்தி நாற்பத்தி ஏழு கூடசேத்தா ஓகேடா
ம் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை
உயிர் மெய் எழுத்துக்கள் பதினெட்டூ
உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் அப்டிங்கறது பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் அப்டிங்கறது எவ்ளோ
பதனெட்டு முப்பதா மொத்தொ
இல்ல
உயிர் மெய்னா பதினெட்டு டா டேய் மெய்யெழுத்து வந்து பதினெட்டுடா
ஆ
உயிர் மெய்யெழுத்துக்கள் அப்போ கொஞ்சொ எவ்ளோ பதினெட்டா நுப்பதா
உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்ளோனா வந்து எரநூத்தி பதினாறு
எரநூத்தி பதநாறா
ஆமா ஆப்ஷன்ஸ் என்னன்னா எரநூத்தி பதினாலு எரநூத்தி பதினாறு எரநூத்தி பதினெட்டு எர எரநூத்தி இரவது அப்டி ஆப்ஷன்ஸ் ஆனால் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து எரநூத்தி பதினாறு
காட்டூன் னவ்வு ம்
ஓகேவா
ம்
ஆ பதினேன் கீழ்கணக்கு நூல்கள் எத்தனை
பதினேன்
கீழ்கணக்கு நூல்கள் எத்தனை ஆப்ஷன்ஸ் பதினாறு பதினெட்டு இரவது இரவத்தி ரெண்டு
பதினெட்டுடா
வெரி குட் ஆ இன்னா இருப்பது நூலை இயற்றியவர் யார் ஆப்ஷன்ஸ் கபிலர் ஒளவையார் திருவள்ளுவர் நக்கீரர்
ஏ ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின் சொல்லு
இன்னா இருப்பது ஆ நா சாரி இன்னா நாற்பது இருப்பது ஏ இன்னாதா இருக்கு இங்க இனியவைல்லா இல்ல இன்னா நாற்பது என் னும் நூலை இயற்றியவர் யார்
ம்
ஆப்ஷன்ஸ் கபிலர் ஒளவையார் திருவள்ளுவர் நக்கீரர் சொல்லு கரெக்ட் கபிலர் இப்பதா வர்து பட் இனியவை நாற்பது இனி எ லு ஐ இன்னா நாற்பது என்னும் நூலை இயற்றவர் அ கபிலர் ஓகேவா
ம்
இனியவை நாற்பது நூலை இயற்றியவர் யார்
ஆப்ஷன் சொல்லு நக்கீரர்
கபிலர் அவ்வையார் சீத்தலை சாத்தனார்
ம் அவ்ள் தானா
புதைஞ்சோ அந்தனாரா
புரிய்ல
புதஞ்சோந்தனார் அப்டின் ஒரு ஆப்ஷன் இருக்கு
புதஞ்சோந்தனால்லது அது வேற ஒருத்தரோட ஆள்
செந்தநாரா சம்திங் ஏதோருக்கு
அதுதா நெனக்ர ஆப்ஷன்
ஆமா அதுதா
ஏ அது ஆப்ஷன் இன்ன சொல்லு ஸ்பெல் பண்ணு
பு த ன் சே ந் த நார் புரிதா
து அய்யனாரா
பூஞ்செழிய நார்லா இல்ல நாழ்லா இல்ல புதஞ்ச நார் தா இருக்கு பூஞ்செழியனாருக்கு எனக்கு தெரியாதா கூட்டி படிக்கற்துக்கு
ஏ அது அம்ச்சுன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தமிச்சுர்ற அ
நீ என்ன வந் தூ இன்னா பண்ணுவ நா அனுப்புற ஆடூத்து சொல்லு ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்ட திருக்குறள் எந்த பாவில் அமைந்துள்ளது திருக்குறள் எந்தப் பாவில் அமைந்துள்ளது ஆப்ஷன்ஸ் வெம்பா ஆசிரர்ப்பா கலிப்பா வஞ்சிப்பா
திரூக்குறள் வந்து வெ கலிப்பா வெண் வெண்பா ஆ
ம் அதுக்கப்றோ இப்போ மேக்ஸ் கொஸ்னிக்கு போலாமா
சரி சரி
மேக்ஸ் கொஸின் முடிச்சோனே ஒனக்கு ரெஸ்ட்டு
ஆவ்
ம் மேக் சேப்டி கே வி எப்டி வர்துன் தெர்ல பாப்போ ஆனா இப்டி வர்தே
சொல்லு பரவால்ல
சரி ஓகே டுவென்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபோ ஆ இது ஃபோர் எய்ட்டி
ட்வண்டிஃபைவ் பெர்சன்டேஜா
ஆ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோர் எய்ட்டி
ஃபோர் எய்ட்டினா ஃபோர் எய்ட் ஜீரோவா
ஆ ஃபோர் எய்ட் ஜீரோ
ம்
ஆ ஆன்சர் வந்து ஒன் ட்வெண்டி நாபகம் வச்சுக்கோ நீ ம் கரெக்ட் தா ஓகேவா ஒ ஹண்ட்ரட் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி ஒன்
டேய் அலோ மேக்ஸ்னா ஆப்ஷன் நாபகோ வச்சுக்க முடியாது சான்ஸ் ச நாபகோ வச்சுக்க முடியாது எஃப்ர்ரா எ சூலயோஸ்
ஓ கே ஃபைன்
த
ம் ஒரு பொரு ஒரு பொருளின் க அடக்க விலை வந்து எயிட் ஹண்ட்ரட் டாட் டுவென்டி பெசன்டேஜ்
ம்
லாபத்தின் விற்றால் விற்பனை விலை என்ன
ஆ புர் டே கொஸினே புரில இங்கிலிஷ் ல இல்லயாடா
அடக்க விலை எய்ட் ஹண்ட்ரட் டாட் ட்வெண்ட்டி பெசன்டேஜ் லாபத்தில் விற்றால் விற் விற்பனை விலை என்ன ஆப்ஷன்ஸ் நைன் ட்வென்ட்டி நைன் ஃபாட்டி நைன் சிக்ஸ்டி நைன் எயிட்டி
டே நீ அந்த கொஸ்டினே நீ வந்து ஒரே மூட்டா சொல்லிற்றடா அத ஒழுங்கா பிரிச்சு சொல்றா
இங்க பாரு ஒரு பொருளின் அடக்க விலை ஓகேவா
அடக்க விலைனா என்னது
தெரிலையே
உம்
அடக்க விலை வந்து எட் எட்நூத்தி புள்ளி இருவது பேசன்டேஜா இப்டி நாபகோ வச்சுக்கோ ஒரு பொருளோட ஒரு நார்மல் ரேஞ்ச் வந்து ஓகேவா
உம்
அத லாபத்தில் விற்றால் எவ்ளோ எவ்ளோ கெடக்கு
ஆஹ
இவ்ளோ வித்தா நம்ளுக்கு லாபோனு வரும்ல அது எவ்ளோ வித் தா நம்பளுக்கு லாபோ வரும் அப்டின்னு பாத்தா ஆ தொள்ளாயிரத்தி இருவது வித்தாவா தொள்ளாயிரத்தி நாப்பதா தொள்ளாயிரத்தி அறுவதா தொளாயிரத்தி எண்பதா
ஃபஸ்ட்லன்னு சொல்லு ஃபஸ்ட்ல ருந்து சொல்றா
கொஷ்டினா ஆப்ஷனா
ஆப்ஷன்
தொளாயிரத்தி இருவது தொள்ளாயிரத்தி நாப்பது தொளாயிரத்தி அறுவது தொளாயிரத்தி எண்பது உ
ம் லாஸ்ட் ஆப்ஷனா
இல்ல தொள்ளாயிரத்தி அறுவது
அது கொஸினே உ புரியல எனுக்
உம் செரி ஓகே போ
ம் ம்
த்ரீ ஸ் டூ த்ரீ ஸ் டூ ஃபைவ் இஸ் ஈக்வல் டு எயிட்டீன் இஸ் ட்டூ
த்ரீ இஸ் டு
த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் இஸ் ஈக்வல் டு எயிட்டீன் இஸ்ட்
டே ஒரே நிம்ஷோ ஃபஸ் டே ஃபர்ஸ்ட்லந்து கொஸ்டின ஒழுங்கா கேள்றா
த்ரீ ஈஸ்ட்டு ஓகேவா த்ரீ
ஈஸ்டா
அது அப்டிதா சொல்வே நா அப்டிதா சொல்வே த்ரீஸ்ட் இன்ட்டூல்லா எத் இன்டுவா ஒனக்கு அது அதுக்கு இன்ட்டுமே குடுத்துட்டு போலாமே
டே இஸ்சு டூடா இஸ்டூடா அது ரேஷியோதானே
ஆமா
ஆ த்ரீ ஸ் டூ அப்டி சொல்லுவாங்க ஈஸ்டில்ல
நா த்ரி இஷ்டுதா சொல்வே
த்ரீ இஸ்டு
ம் த்ரீ இஸ்ட் த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் டாட் ஆ த்ரீ ஈஸ்ட் த்ரீ ஈஸ்ட் அதுக்கப்றோ ஃபைவ் இஸ் ஈக்வல் டு எயிட்டினிஸ்ட்
ஸ்கோல்ட்டு எயிட்டின் இஸ்சா
ம் ஆப்ஷன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபாட்டி
டே என்க் புரில்டா
செரி ஓகே வேற கொஸ்டின் போறே
ம்
ஆ ஒரு எண்ணையின் நாப்பது பெர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு எயிட்டி எனில் அது ஆ அந்தய்
டே ஃபஸ்ட்டு இங்க பாரு ரேட்டு என்னன் சொல்ல அப்றப்
ஓகே ஓகே இரு நாசா வித் தப்பா படிச்ட்டே ஒரு நிமிஷோ
ம்
ஒரு எண்ணின்
ஆ
நாப்பது பெர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு எயிட்டி எனில் ஓகேவா
ம்
ஆ அந்த எண் என்ன
நாப்பது பர்சன்டேஜ் வந்து எயிட் டினா இப்ப எண்பது பர்சன்டேஜ் வந்து ஒன் சிக்ஸ்டி அதுதான்டா
ம்
நாப்பது வந்து எயிட்டினா அது ஒரேம்ச இரு ஒரு கொஞ்சோ நேரோ ஆவு ஓகேவா
ஓகே ஆப்ஷன் சொல்ட்டா
ஆ
ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி
புரில
ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி
ஒன் எயிட்டி
தப்பு
ஈர நாப்பது பர்சன்ட் எண்பதுனா அப்ப எண்பது பெர்சன்ட் வந் டேய் கொஸ்டின் க சொல்றா கொஸ்டின் சொல்ல ஆன்சர்ஸ்
ஒரு எண்ணின் நாப்பது ஒரு எண்ணின் நாப்பது பேஸ்ர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு எயிட்டி எனில் அந்த எண் என்ன
ஓ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து எயிட்டியா
ஆ எயிட்டினா அப்போ அந்த நம்பர் என்ன அப்டின்னு கேக்குறாங்க
பேர்சன்டு ஃப்டி பேர்சன்டு
ஆன்சர் வந்து டூ ஹண்ட்ரட்
எப்டி வரு
அது நீ போட்டு பாத்தா வரு
ஃபார்ட்டி பர்சன்டேஜ்ஜு எயிட்டினா அப்போ இன்னொரு ஃபாட் ஃப்டி பர்சன்டேஜ் எவ்ளோ ஒன்
ஆ
அப்ப பேலன்ஸ் டொண்ட்டி பெர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டியா
மே பீ தெரியல நா மேக்ஸ்ல வீக்கு
எ அதாண்டா இப்ப வந்து எண்பது சதவீதன்ன ஃப ஃபஸ்ட்டு ஒரு இதுல நூறு சதவீத இருக்குமா
ஆ
ஆ இப்ப வந்து அதுல நாப்பது சதவீத வந்து எண்பதா ஆ இப்ப வந்து அதே இன்னொரு நாப்பது போட்டா சதவீதம் போட்டா நூத்தி இருவது வருதா
ஆ
ஆ இதுல இருவது இருக்குல்ல இருவது சதவீத அந்த எண்பதுல பாதிய பிரிச்சா நாப்பது நூத்தி இருவது கூட நாப்பது எர்னூறு
ஓகே சொல்லவா அடுத்தது
ஆ
ஒரு கடிகாரம் மூன்று மணியைக் காட்டும்போது
ம்
மணி மற்றும் நிமிடம் முட் முட்கள் சொல்வாங்கள
ஆமா
முட்களுக்கு இடையான கோணம் என்ன
அதுவா நைன் நைன்ட்டி டிகிரி
வெரி குட்
ஆ
ஒரு ரயில் அறுவது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டு மணி நேரம் சென்றால் அது எ அது சென்ற தூரம் என்ன
புரியல
ஒரு ரயில் அறுவது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டு மணி நேரம் சென்றால்
நூத்தி இருவதி
வெரி குட் சூப்
து டைம் ஆய்ச்சு
ஆ பண்ணுண்ண
ம்